ஆ கேக் கேக்குதுக்கா
ஆ அதா எங்க அண்ண வந்து அவுங்க வந்து க்வைத்துல ஒர்க் பண்றாங்க
ம்
எப்புடீன்னா இந்த டைமண்ட் கம்பெனிஸ்லா டைமண்ட்லா இருக்கோல ஆ அதெல்லா வந்து சூப்பர்வைஸ் பண்ற மாரி எ அவுங்க நறைய லேக்ஸ் கணக்குல வாங்குறாங்க அந்த மாதிரி
இதுதாங்க்கா இருக்கிறதுலயே வந்து இது உலகத்துலயே குயோத்தோட வேல்யூ தா அதிகோ நாம்போ ஆமா அங்க ஒரு தினார்னா இங்க நம்ம ஊர்ல வந்து எறநூத்தம்பத்தாறுபா சம்திங் ஒன்னுதா அவ்ளோ வேல்யூ அதிகோ ம் ஆமா
த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட வந்துச்சு ரொம்ப வேலயு அதிகோ அங்க அவங்க ஆன இங்க இருக் இருக்கும் போது எப்டீன்னா எங்க எங்க பெரியமா வந்து பாத்தீங்னா ரொம்போ திட்டுவாங்க இதுவு படிச்சு டு வேல இல்லாம இருக்க அப்டின்னு சொல்லிட்டு அப்டி அப்டிதானே ம் நெறைய அங்க வாங்காத திட்டுகளே கெடையாது வாங்காத கஷ்டமே இல்ல அந்த மாரி இருந்தாங்க அந்த டைம்ல அதுக்கப்புறமா அவங் கொஞ்சொ கொஞ்சொமா இங்க சின்ன கம்பெனில எல்லா ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து ஃபாரின் போனாங்க அங்க போனதுக்கு அப்புற தா இப்ப வந்து அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க இது வரை இது வரைக்கு அவங்க பா காத காசே இல்ல அந்த மாரி ஆயிடுச்சு இப்ப எல்லா அதா சொல்லுவாங்கல்ல நம்ம வந்து ஒரு பேடு ஸ்டேட்ல இருக்கோ இப்போ கண்டிப்பா நெறையா வந்து கஷ் டப்படுவோம் ஸாட்டிங்ல வந்து அப்டிதான் இருக்கு போகபோக தா கொஞ்ச ஆமா இப்ப அவங்களு தேர்ட்டிஃபைவ்னு வச்சுக்கங்களே ஏஜு இப்போ வந்து இந்த எ இந்த ஏஜ்ல வந்து அவங்க வந்து கொஞ்சோ ஸ்டேபிளா இருக்காங்க சோ அவங்க இதுக்கெல்லா காரணோ என்ன நா அவங் ஃபஸ்ட் வந்து ந சின்ன வயசுலருந்து அடிபட்டு கொஞ்சோ கஷ்டப்பட்டு வந்ததுதா
ஆ
அந்த மாரி வந்து நமக்கு கஷ்டோ வருதுன்னா அது கஷ்டமா எடுத்துக்காதீங்க அது வந்து நம்ம வந்து கண்டிப்பா மேல வந்தரலா
கண்டிப்பாக்கா அதே மாரிதா எங்க சிதப்பா சொன்ன எல்லாம் படிக்க வெக்கறாரு இப்போ அவரு வந்து அவரு இப்ப நா படிச்ச காலேஜ் அவர் படிச்ச காலேஜ் தா என்னையு சேத்து விட்டுருக்காரு அவரு படிக்க அவரு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறோ அவருக்கு வேல இல்லாம வீட்ல தா இருந்தாரு அவரு ஒரு பொண்ண லவ் வேற பண்ணாரு எங்க சித்திய அதனா சீக்கிரமே கல்யாணமு பண்டாங்க வேல வேல வேல தேடிட்டு இருக்கும்போது கல்யாணமும் பண்டாங்க
ம் ம் ம்
அதனால வீட்ல அவுங்க ரெண்டு பேருமே எங்களுக்கு எங்களுக்கு ஜாயின்ட் ஃபேமிலி ஒரு பெரிய வீட்டுல நாங்க நாலு எங்க அண்ண எங்க அப் ப்பா ஓட தம்பிங்க நாலு பேரு அண்ண தம்பி நாலு பேரு மொத்தமா ஒரே வீட்ல தா இருப்போ எல்லாரு பெரியப்பா மில்ட்ரில இருக்காரு அவரு மில்ட்ரி போயிருவாரு மீதி இவுங்க எல்லாரு இங்க தா இரு ப்போமா
ஆ
எங்க சித்தியு சித்தப்பாவு வாங்காத திட்டே இல்ல எங்க அப்பாயி கிட்ட வாங் வாங்குவாங்க எங்க அப் அப்பா ஆட்டோ ஓட்டுவாரு அவரு ஆட் ட்டோவ எடுத்துட்டு எங்க அப்பா வீட்ல இருந்தாருன்னா அவரு ஆட்டோ எடுத்து ஒரு சவாரி போயிட்டு வருவாரு அதுனால அப்டியாவது காசு சம்பாரிக்கலான்ட்டு அவ்ளோ கஷ்டப்பட்டு அங்க போயி இங்க போயு ஒரு பத்து வருஷோ கஷ்டப்பட்டாரு இப்ப பாத்தீங்கன்னா செம்மையா ஒரு ரெண்டு வீடு வச்சிருக்காரு காரு இப்போ ரீசன்ட்டா ஒரு ஏழு ஏக்கருக்கு எடோ ஏழு ஏக்கர்னா ஒரு ஸ்கூலே கட்டலா அவ்ளோ ஒரு எடோ இப்ப வாங்கனாரு சன்ட்டா என்னைய படிக்க வக்கிறாரு பத்தாததுக்கு
ம் ம் அதா அவுங்க கஷ்டப்பட்டுருப்பா அது அதா நாம சொல்றோ இல்லை இங்க இருந்தோனா நம்மளால மணி வந்து ஏர்ன் பண்ண முடியுமானு தெரில எனக்கு நம்ம இங்க கொஞ்சோ கத்துக்கணு க எக்ஸ் பீரியன்ஸ்ச கெயின் பண்ணிக்கணு கெயின் பண்ணிட்டு வெளியில நமக்கு எங்கே வேல்யூவ் இருக்கோ அங்கே போயி நம்ம பாக்கணு
ஆ எதுவு ஆனா ஒன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிரணு இல்ல இந்தியா விட்டே வெளிய போயிரணு நம்போ இங்கலா ஒண்ணு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபா போயிரணு
ஆமா ஆமா இங்க இருந்தோ அப்டின்னா ஆமா ஆமா
அ எனக்கு ஆர்மி போகணுனு ஆச அக்கா நா நல்லா பாக்க ஹைட் வெய்ட்டு தா இருப்பே ஆர்மி எனக்கு போனுனாரு ஆர்மி எக்ஸாம் வேற எழுத போறே அப்பா
எழுதுங்க எழுதுங்க உங்க வீட்ல கூட இருக்கான்னு சொல்றாங்கள அவுங்கிட்
ஆ அவரு வந்து இது நான் கமிஷன்டு ஆபிஸ் இவரு வந்து கீழ பேசிக் லெவல் சிப்பாயில இருந்து அதுது சிப்பாய் அவருக்கு கீழ ல ல லாஸ்ட் ராங்க்கு நா டெரக்டா அந்த லெப்லன்ட் இருப்பாங்கள இப்போ அமரன் படத்துல இவ வருவான்ல எக்ஸாம் எழுதிட்டு ஒரு வர்ஷோ டிரையனிங் போவானே
ஆமா
அந்த மாரி இந்த சி டி சி எக்ஸாம் எழுத போறே
ஆ எழுதுங்க எழுதுங்க எழுதுங்க கண்டிப்பா
பேறந்தே
ம் ம் அது உங்களுக்கு ஆடட் வேல்யூ தா ம் ம்
கண்டிப்பா ட்ரை பண்ணனு
ம் ம் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணு இப்ப என்ன தங்கச்சி வந்து ஆ எனக்கு ஹாபிஸ்னா ஆ அவ தங்கச்சின்னு இப்ப டென்து படிக்கிறாங்களான்னு கேட்டே
ஆ டென்து முடிச்சுட்டு டென்து எக்ஸாம் எழுத முடியல அவுகளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதனால அவளால இப்ப டென்த் எக்ஸாம் எழுத முடியல
ம் ம்
போனா என்ன அவசரோ இப்போ போனா என்ன வேலைக்கு போய் சம்பாரிக்கவா போறா இப்ப ப
பரவால பரவால இன்னு இன்னு பரவால ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத் அடுத்த வர்ஷோ கூட எழுதிக்கலா ஒடம்பு தானே ஃபஸ்ட்டு இப்ப இன்னைக்கி இல்லன்னா நாளைக்கி ஒரு எக்ஸாம் வரப்போகுது
ம் இன்னு அவளால ஏன்ச்சு நிக்க முடியல அதாவது முதுகல ஸ்ஃபைனோ கால்லையு இன்சுரி ஆயிருக்கு
அய்யோ சேஃபா போய் இருந்துருக்கலால்ல அவுங்க சேஃபா இருந்திருக்கலா
ம் அது என்ன டைம் பேட் டைம் ஸ்டார் பண்ணுல
ம் அதா பேட் டைம்ஸ் தா
செரி விடுங்க இது ஆமா இப்ப ஓகே இப்பதா கொஞ்ச கொஞ்சமா பிசியோல்லா குடுத்து தேரிகிட்டே வரா பாக்லா இம்ப்ரூ ஆயிருவா இன்னு ஒரு ரெண்டு மூணு மாச நடக் ஆரம்பிச்சு வச்சா நல்லா நார்மலா அதுக்கப்பற இதுக்கப்பற
அந்த மூச்சு பயிற்சிலா சொல்லுவாங்கல்ல அதெல்லா வந்து நெறைய பண்ணனு அதுக்கு அந்த ஸ்பென்ல்லா இதுவும் பண்ணும் போது அதுக்குனே ஒரு மெஷின்லா கூட குடுப்பாங்க பேட்டில்லா இந்த இ ஆ இன்னலர் ஆ அப்றோ அது இது பண்ற மாதிரி அ அதெல்லா யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா செரியாயிடு சீக்கிரமா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க அப்டி தா அ பையன்ல தா இது பண்ணியிருந்தாங்க அதுக்கப்பற அவுங்க இந்த மாரி நெறைய மூச்சு பயிற்சிலா பண்ணாங்க நெறைய ஆனா ஒரு டூ த்ரீ மந்த்துல ரெக்கவர் ஆயிட்டாங்க ம் அந்த மாரி மூச்சு பயிற்சிலா பண்ணா என்ன ஏதோ கேட்டீங்களே என்ன கேட்டீங்க
ஹாபிஸ்ல என்னக்கா பண்ணுவீங்க ஹாபிஸ்
ஆ ஹாபிஸ்னா நா நெறைய கவிதை எழுதுவே பொயட்ரிக்ஸ் இந்த மாரி எழுதுவே
ம் சூப்பருக்கா
ஆமா அந்த மாரி எழுதுவ காலேஜ்னாலே காலேஜ்ல எதனா ஒரு கல்சுரல்ஸ் னாலே உன்னே என்னதா கூப்டுவாங்க கவிதை எழுதணுனு இப்ப ஏதாவது ஜூனியர்ஸ்லா வராங்கன்னு வச்சுக்கோங்களே அவுங்க எல்லாரையு வந்துப் இப்ப காலேஜ்ல ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஒரு டே மாரி வச்சு கூப்புடுவோல்ல நம்ம அந்த டேலவுல கூட நா தா அ அப்ப கூட நா தா வந்து ஃபிரஷஸ் டேஸ் சொல்லுவோல்ல அத ஆ அந்த டேவுல கூட நாந்தா கவிதையெல்லா எழுதி அந்த மாதிரி ரெக்கவர் அப்பறோ எங்க சார்ங்களுக்குலா கூட நெறைய எழுதிருக்கே
ஆ
அந்த மாதிரி கொஞ்சோ கவித நெறைய எழுதுவே அதுதா எனக்கு ஆபிஸா நெறைய டைம் ஃப்ரீ டைம்ல அது பண்ணுவ அதுக்கப்பறோ இதுபோன் தா போன பாத்து ஏதாவது என்ன பண்ணலா அப்படின்ட்டு பாத்துட்டே இருப்பே
படோல்லா பாப்பிங்களா
ஆ படோல்லா பாப்பன் படோன்னா லைக் இப்போ டி வி ல்லா பன்ச் போட்டா பாக்க மாட்டே போன்லன்னா பாப்பே போன்ல பாப் இந்த மாரி தேட்டர் போனா இப்போ கண்ட்டினியுஸா ஒரு மூணு மண் நேரம் ஒரு எடத்துல உக்காஞ்சு பாக்குற மாரி ஒரு பிளேஸ் கிரியேட் ஆச்சுன்னா உட்காந்து பாப்பே அந்த மாரி பாப்பே இன்டரஸ்டிங்கா இப்ப பேசுவாங்கல்ல இப்ப இன்ஸ்டாகிராம்லல்லா இந்த படோ நல்லா போயிட்டு இருக்கு இந்த படோ நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு
ஆ
அந்த மாரி பேசிட்டு இருக்கம் போது அந்த மாரி படங்கள்லா வந்துதுன்னா அத
உங்களு உங்களுக்கு ஆல் டைம் ஃபேவரட்னா ஒரு மூணு படோ சொல்லுங்கக்கா பாக்கலா உங்களுக்கு ஒரு மூவி புடுச்சிருந்தா மூவி டேஸ்ட் எப்டி இருக்குன்னு பாக்கலா
அப்படியா ஆல் டைம் ஃபேவரெட்னா கொஞ்சோ கொஞ்சோ ஓல்டா போய் பாக்கம்போது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ராஜா ராணி பிடிக்கும் ரா ராஜா ராணி ஆ அது பிடிக்கும் அதுக்கப்பறமா பாத் தின்னா ஒரு த்ரில்லரா பாக்கம் போது வந்து இந்த லெவன் சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சில்ல லெவன் ஆ பென்ச்சமின் அந்த மாரி ஒரு கேரக்டர்ஸ்லா வந்திருக்குல்ல அதல ஆ அந் ஆ டுவின்ஸ் மாரி இருப்பாங்க ஆ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்கா இருந்துச்சு அந்த மூவி பு புடிக்கும் அது துக்கப்றோ பாத்தீங்கன்னா இந்த மாரி நெறைய கொஞ்சோ த்ரில்லர் மூவி எனக்கு புடிக்கும் இந்த ராட்சஸன் மூவி
ஆ அது என்னன்னா நம்ம வந்து இப்போ எனக்கும் அதேதா நம்ம மத்த படோல்லா பாத்தோன்னு வெச்சக்கங்க இப்ப ஒரு சண்ட படோ பாக்குறோ ஆக்ஷ் உங்களுக்கு காமடி படோ பாக்கறோ லவ் படோ பாக்கறோன்னா சும்மா பாப்போ உட்ருவோ அவளதா நம்ம பாப்போ என்ஜாய் பண்ணுவோ உட்ருவோ ஆனா இதே மாரி இந்த கிரைம் த்ரில்லரு மிஸ்டரி படோல்லா பாக்கும்போது நம்மளும் சேந்து யோசிப்போ யாரு பண்ணிருப்பா இந்த கொலய என்ன ஆயிருக்கும் எப்டி இருந்திருக்கும் அப்டினு
அது அந்த அந்த இந்த ம் இந்த கிரைம் படோல்லா எனக்கு ரொம்ப புடிக்குமே இந்த த்ரில்லரா வர்ரது இந்த மாரி இப்ப கூட ஏதோ அப்சஷன் அதெல்லா சொன்னாங்க பட் நா இன்னும் பாக்கல அதெல்லா இனிமேதா பாக்கனுமே
பாத்துட்டு திரும்ப இன்னைக்கு மூனாவது வாட்டி போப் போறே
அப்புடியா அதனால அது அது வந்து கொஞ்ச டவுன்லோட் பண்ணி பாக்கணு அப்படின்னு சொல்லி தேட்டருக்கு போலா இப்ப வந்து அக்கா ஃப்ரீயா இல்ல ஃப்ரீயா இருந்தாங்கன்னா அவங்கள கூப்டுட்டு போவே சரி இ மொபைலேத்தி டவுன்லோட் பண்ணி பாக்கணு அப்டின்ட்டுதா பாத்துட்ருக்கே
ஆ நீங்க மொபைல்லயே பாருங்க நா தேட்டர்ல பாத்தா ஒன்னும் புரியாது சப்டைட்டில் போட மாட்டாங்க இங்கலீஷ்ல இங்கலீஷ்லயே எதோ ஏதோ ஓட்டிட்டு இருக்க பண்ணுங்க நா மொதவாட்டி பாத்து புரியாம ரெண்டாது வாட்டி பாத்துட்டு வந்து திரும்பவு மூணாவது வாட்டி பாத் பாக்கப்போவ
நீங்க அப்டியே அங்க இருக்கீங்க ஃப்ரண்டஸ் கூடல்லா அப்டியே சேந்து ஜாலியா போயிட்
இல்ல இல்ல நா தனியா தா போவ தேட்டரு போன பிரெண்ட்ஸுக்கூடலா போன வச்சிக்கோங்களே
அ
இப்ப நமக்கு ஒரு பட பாக்கணு போல தோணு டக்குன்னு ஒருத்த வரலாம்பா நா இன்னொருத்த இப்ப இன்னைக்கு வேணா இன்னொரு நாள் போலாம்பா அதனால எவண்டையு சொல்லாம கெளம்பும் போது நா போயிட்டுவரேன்டானு சொல்ட்டு கெளம்பிடுவே
ம் ம் கரெக்ட் தா சோலோ டேட் நானு இந்த மாரிதா பண்ணுவ ஃப்ரெண்ட்ஷிப் லா அவ்ளோ இருக்காது பட் கேங்க்ஸ் இருக்கு பட் நமக்கு செட் ஆகுற மாரி அவங்க வரமாட்டாங்கல ஒருத்தவங்க முறுக்கிட்டு போவாங்க ஒருத்
கண்டிப்பா கண்டிப்பா நாலா இப்ப சென்னை வந்து புதுசாதான வந்திருக்கே ரெ ரெண்டு ரெண்டு வருஷமா தா இங்க இருக்க
ம்
திடீர்னு பஸ் ஏறி டி நகர போய் சுத்தி பாத்துட்டு வருவ டக்னு மாலுக் போய் படத்துக்கு போயிட்டு வருவே பீச் எங்க பக்கத்துல பீச்சு ஒரு நாலு கிலோமீட்டர் தா பீச்சு கோவலம் பீச் இருக்குல
ம் ம்
அங்க டக்குனு அப்டி போய்ட்டு வருவ அப்பற ஜாலியா சுத்திட்ருப்ப
ம்
ஓகே ஓகே
காதலும் கடந்து போகும் படம் பாத்துருக்கீங்களாக்கா
இல்ல இல்ல நா கேட்டு இப்பதா கேட்ருக்க உங்கிட்ட நீங்க
விஜய் சேதுபதி படொ காதலும் கடந்து போகும் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்துச்சு சூப்பரா இருக்கு நீங்க முடிஞ்சா இன்னைக்கு பாருங்க
சேரி சேரி நா கண்டிப்பா பாக்குற பாக்குற நா பாக்கற இந்த மூவி ஸ்டார் டாட் காம் இருக்குல்ல அது வந்து டவுன்லோட் பண்ணி பாக்
ஆ இருக்கு இருக்கு ஆ நீங்க செக் பண்ணி பாருங்க ஒரு லாஸ்ட்டா என்ன பட ப்ரோ தியேட்டர்ல பாத்தீங்க
லாஸ்டடா வந்து நாங்க இந்த டூரிஸ்ட் ஃபேமலி இருந்ததுல டூரிஸ்ட் ஃபேமி ஆ அதுக்குதா போனு புரில
ரேரா தா தியேட்டருக்கு போவீங்ளா
ஆமா நா ரேரா தா போவ கண்ட்னியூஸா போவறதுல்லா இல்ல இப்பதான் காலேஜ் போயிட்ருந்தனா நிறைய எக்ஸாம்ஸ்ஸூ வைவா அந்த மாரி வந்துட்டு இருந்தது
ஆ
சரி அங்க போனு செம் எக்ஸாம் வந்தது அப்படின்டு அதுல கான்சன்ட்ரேஷன் அப்புற அடிக்கடி போறதுல ரேரா தா போறது
சரி சரி இப்ப நா என்ன பண்ணுவனா அறுவரூவா டிக்கெட் ஒன்ணே ஒண்ணு போட்டுருவ காலேல ஒரு பதினோரு மணிக்கு தியேட்டரு போனனா ஒரு பட முடிச்சு ஒரு பட முடிச்சு அடுத் தடுத்தடுத்தபட டக்குனு யாருக்கு தெரியாம உள்ள நொலஞ்சா யாருக்கு ஒன்னு கேக்க மாட்டாங்க அப்பயும் நாலஞ்சு படம் ஒரு நாள்ல பாத்துட்டு வந்துருவ
ம் ம் சூப்பர் சூப்பர்
வேலையா மாத்தி மாத்தி இப்ப என்னன்னா அவங்க ப பஸ் உள்ள போகுமுன்னே சி டிக்கட் செக் பண்ணுவாங்க உள்ள போயிட்டு ஸ்கரீன்ல மாறணும்னு டிக்கட் செக் பண்ண மாட்டாங்க புக் மை ஷோ ஓபன் பண்ணி வச்சிகிட்டு ஆ புக் மை ஷோ ஓபன் பண்ணி வச்சுட்டு கரெக்டா எந்த ஷோ எத்தன மணிக்கு ஆரம்பிக்கிறாங்களோ நம்ம கரெட்டா இந்த படம் போய் பார்த்திட்டுருக்குபோ டக்குன்னு அங் எழுந்தர்லா சொல்ட்டு சொல்ட்டு கரெட்டா மாத்தி மாத்தி போறது சொல்லி பாத்துட்டு போன வாரம் கூட போயிட்டு ஒரு மூணு படம் பாத்து அப்ஷேஷன் போன அதுக்கப்புரோ பரிம்லா அன்கோன்னு ஒரு படம் வச்சு தெரியுமா ஜெயராம் நடிச்சது
இல்ல இல்ல எனக்கு தெரியாது ஆன நா மூவிஸ் அவ்ளோ பாக்க மாட்ட பட் இன்ட்ரெஸ்ட் சின்னதா ஏதாவது ஒரு மூவி வந்துச்சுன்னா அத பாப்பே ம் ம் நீங்க நெறைய பாப்பீங்க போல இல்ல இல்லன்னா கருப் போ பாக்கல இன்னு
ஏன்கா நீங்க தியேட்டர்ல பாத்துருக்கணுங்கா படத்த கருப்புலா போன்ல பாத்தீங்கன்னு புடிக்காது உங்களுக்கு
ம் ம்
அது நம்ம தேட்டர்ல பார்த்தோம்னா அது ஒரு திருவிழா போயிட்டு வந்த மாரி ஒரு வைப் இருக்கு
ம் ம்
லிட்ரலி எங்க வீட்டு சீட்டு பக்கத்தில இரு ஒரு ஆன்டி நாங்க நா பேலியோட தா போயிருந்த ஃபஸ்ட் டைம் பாக்கு போது நா தனியா போன நானு ஏ தங்கச்சியு பொயிட்டு வந்தோனு தோனுச்சி ஆனா எங்க நா கேட்கு போது எங்க வீட்ல நானு வர எல்லாரு வரேன் சொல்ட்டாங்க நான் ஃபேமிலியோட போய்ட்டுருக்கு போது எங்க சீட்டு பக்கத் இன்னொரு ஃபேமிலி உக்காதுந்திருந்தாங்க அதுல ஒரு ஆண்டி டக்குனு சாமியாட ஆரம்பிச்டாங்க கிளைமேக்ஸ்ல இந்த கருப்பா கூடவா நிஜமா சாமியாட்னாங்க உட்காந்துகிட்டு எனக்கு படத்த என்ஜாய் பண்ற